அ ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கறீங்க?
ஸ்கூல்ல வந்துட்டு இங்லீஷ் தாங்க.
இங்லீஷ்ங்ளா சூப்பர் சூப்பர்.
ம் இங்லிஷ் தா எடுத்துட்ருக்கோ. அது கே அவங்க டீச்சர்ஸ் யாரு வர்லனா மட்டுதா கிளாஸ் எங்குளுக் தருவாங்க.
ஓகே.
அதர்வைஸ் கூல்ல இருக்கற அந்த டிப்ரன்ட் ஏபில் சூ ஸ்டுடென்ஸ்க் எல்லா கிளஸ் எடுத்துட்ருப்போ. அப்புற டீச்சர்ஸ்க் வந்து ட்டு சொல்லி குடுப்போ எந்த மாரி மெத்தட்ஸ் அவுங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணு அப்டின்ட்டு.
எவ்ளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்குளுக்கு?
புரில என்ன சொன்னீங்க?
எவ்ளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்குளுக்கு?
எனக்கா நா வந்துட்டு நைன்டீன் இன் இயர்ஸ்லே முடிச்ச உடனே ஜாப் கெடைச்சுது எனக்கு.
நைன்ட்டீன்லியா?
ஆமா ஆமா என் எனக்கு நையன்டீன் இயர்ஸ் ஏஜ் இருக்கும்போது சொல்றே.
அதெப்டி நைன்டீன்லே டீச்சர் ஆய்ட்டீங்ளா?
அ அதாவது என் ஜி ஓ ல ஃபஸ் ஜாயின் பண்ணோ நாங்க அது வந்து இன்டர்வியூ வெச்சு எடுத்தாங்க. இந்த இதுக்கு ரொம்ப ரேரு இல்லிங்ளா?
ஆம்மா.
ஆ நா வந்து டூ டௌசன் சிக்ஸ்டீன்லதா ஜாயின் பண்ணே.
சூப்பர் சூப்பர்.
ஆ இப்ப ப்ளஸ் டூ முடிச்ட்டு து ஒன் இயர் கோர்ஸ் பஸ் பண்ணே டிப்ளமோ
ஓகே.
அ அது முடிச்ச உடனே செரி வேகண்ட் நறையவே இருந்ததுன் அப்போ என் ஜி ஓ தா ரன் பண்ணிட்ருந்தாங்க.
ஓகே.
அ படிச்சு முடிச்ச உடனே செரி அங்க இருந்துவங்க எல்லா முடிச்ச எ பேட்சஸ் எல்லாமே அப்டியே எல்லார்க்குமே ஒர்க் குடுத்துட்டாங்க.
அ அ அதுலந்து இப்ப ஒர்க் பண்ணிட்டு ஆமா ஆமாங் ப்ரோ.
ஓகே ஓகே ஓகே நா ஒரு நா ஒரு சிக்ஸ்டீனா சிக்ஸ்டீன் இயர்ஸ்கு முன்னாடி ஒன் இயர் ஸ்கூல்ல டீச்சரா இர்ந்திர்க்கே சிக்ஸ் டீன் இயர்ஸ் முன்னாடி. அ ஒன்லி ஒன் இயரு இல்ல சி பி சி பி எஸ் இ ல இருந்தே.
சி பி எஸ் ல்ல ஓகே.
டீச்சராருந்தே.
ஆ ஹ.
அ ஒன் இயர் இருந்துட்டு அப்புறோ வெளிய வந்ட்டே. அது ஒன் இயர் இருந்தே அப்பவே வந்து பயங்கர அட்வான்ஸா இருந்தே எ பசங்க நா சொல்றது பதனா வர்ஷம் முன்னாடி.
ஆ அ அ.
பண்ணு வெச்சுத இவுங்க ஆச்சிரியோ விதத் இதுவா இருஞ்ச்சு பயங்கர ஆச்சிரியமா இரு அவுங்க பண்ணதெல்லா.
ஆஹ.
இந்த தேடு ஸ்டேண்டடு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அவ்ளோ ஆட்டம் போடுவாய்ங்க அப்ப வந்து உங் தெரிமாந் தெர்ல இப்போ ஃபேஸ்புக் இருக்குல்ல. அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல ஆர்கூட்னு ஒண்ணு இருந்துச்சு.
ஆமாமா சொல்லுங்க.
அந்த ஆர்க்கூட்ல அப்ப பர்சனல் பையன் எனக்கு ரெக்வஸ்ட்டு குடுப்பா குடுப்பா பிரண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்
அப்பவே இவனுங்க எப்பட்ற இவ்னூங்க இவ்ளோ அட்வான்ஸா இருக்கிறானுங்க பயங்கரமா பேசுவானுங்க
ம்
அப்பவும ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்தாங்க தேர்டு ஃபோர்த்து ஃபிப்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்ஞ்சி நம்ம ஸ்கூல் படிச்சதோட பயங்கரமா இருக்கா ரெண்டாயிரத் பதினாறல் வருஷம் முன்னாடி சொல்றே அப்ப அப்பவே அப்டி இருந்தானுங்கன்னா இப்ப எப்டி இருப்பானுங்க
ஆமா ஆமா
பயங்கரமா இப்ப டெக்னாலஜி வளந்து போச்சு
கண்டிப்பா
போன் ஒண்ணு குடுத்துற்றாய்ங்க வீட்டுல வந்து போனுன்றது பசங்களுக் தேவையான ஒன்று கெடையாது யா போன் இல்லாம வா நம்மலா வாழ்ல நால்லா காலேஜ் ஃபஸ் ட் இயர் படிக்க அஹ் தேர்ட் இயர் முடிச்சப்புறம்தா அந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோன் இருக்கு தெரியுமா அப்பதா ஃபஸ்ட் போனோ நா வாங்குறே அது வீட்ல வாங்கி குடுத்தாங் தேர்ட் இயர் முடிக்கிறே டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோன்
ஆஹ்
அப்ப போன் இருந்தாதா நம்ம படிக்க முடியு பாக்க முடியும்ல்லா கெடையாது நம் இது வரைக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபோன் இல்லாமே நல்லா படிச்சு பெருசானவய்ங்கல்லா இருக்குறாய்ங் இப்ப போன் இருந்தாப் பண்ண முடியு சொல்லி பண்றாங்க ஆன அதுல பெரிய கான்சென்ட்ரேஷன் யருக்குல்ல நெறய டிஸ்ட்ரக்ஷன் தா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
போன் வந்து ஒரு இது மாரிதா ஒரு நல்லபடியா யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நல்லது அது ரொம்ப கம்மியான பேர்தா நல்ல விஷயங்களுக் யூஸ் பண்றாங்க இந்த டீனேஜ் பசங்கள தா சொல்ற மத்தவங்க நார்மலுக்கு வந்தா தப்பான வழியிலதா போகுது முடிஞ்ச அளவு படிப்பு முடியிற காலம் வரைக்கு போன் இல்லாம இருக்கிறது நல்லது அப்டி ஒன் நெட்டு் யூஸ் பண்ணுமா லேப்டாப் இருக்கு ஹால்ல உக்காரு யூஸ் பண்ணு முடிச்சு போச்சு படிப்புதானே எங்கன இருந்துதாலு படிக்கலாமே
ஆமா
இந்த ரூம பூட்டிட்டு படிக்கிற படிப்பே தேவயில்லாத படிப்பு
கண்டிப்பா
அது இப்ப உள்ள பேரன்ட்ஸு ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல இப்போ அவுங்க ரூம பூட்டுறாங்கன்னு போது அவன் எந்த ஒரு தாட்ல இருந்தாலுமே கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து அவனோட மனநிலையே மாறும்
ஆமா ஆமா
ஆ படிப்பு நீங்க சொல்ற மாரி படிப்புன்றது ஒரு ஒரு நிம்ஷோ ரெண்டு நிம்ஷோ வேனாருக்கலா செரி ஏதாவது ஒரு வீடியோ பாக்கலாமா ரீல்ஸ் பாக்கலாமா அப்டின்னும் போது அவன் அப்டியே கன்டினியூவா பாக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயங்கள பாக்க கூட அவனால தோணு சீக்கிரமா பாத்தல்லா
ஃபஸ்ட் தப்பு செய்யறது ரொம்ப கடினங்க எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் படிச்சு ஸ்கூல் படிச்ச காலத்துலல்லா ஒரு ஒரு பெண்ணு பின்னாடி பாக்க போணுன்னாலே அவ்ளோ செரமோ பேஸ் ரமோ எப்டி பாக்கலா அந்த மாரி காலங்கள் லா இருந்தது இப்ப யார் யார் கூட பேஸ்னா செரி வீட்டுல இருந்துட்டு பத்து பேரு கூட பேசலா
ஆமா
அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம போயிருச்சு அப்பா அம்மா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப நெறைய நீங்களே பாத்துகுவிங்க எவ்ளவு தவறுகள் ஈஸியா நடக்குது இப்போ அது மெயின் காரணம் ஃபோன் தாங்க வாட்ஸ்அப் ஆகட்டும் யார் வேண இப்போ ஒருத்தன் வந்து இன்னொரு வீட்டுல போய் தட்டி ஒரு புள்ளேட்ட பேசிட முடியாது ஊருகார பாப்பா அவ பாப் பா இவ பாப்பா இப்ப ரூம் குள்ள இருந்துட்டு எத்தன பேர் கூட வேணா பேசலாமே
ஆமா
அ தடை நீங்கி போயிருச்சில்ல
ஆமா ஆமா அவ பேசணுன்றத விட வீடியோ கால்ல பேஸ் டு பேஸ் கூட பாத்துக்குறாங்க அ ஆமா நாங்களு நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருங்க எங்க ஸ்கூல் சைட்லே அந் நெறைய பசங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சோ ஃப்ரெண்ட்லியா அவங்கட்ட பேச ஆரம்பிச்சாவே விஷயங்கள ஷேர் பண்ண ஆரம்பிச்சருவானுக அதுலயே வந்துட்டு அவனுடைய பர்ஸ்னல் அவனுடைய தனிப்பட்ட முறையில என்னென்ன பண்ணிட்ருக்கா அப்டின்றது ஒர்த் அவ சொல்லனா கூட மத்தவ போட்டு குடுத்துருவா அது மாரி நெறைய தப் ப்பான விஷயங்கள் நடந்துட்டு தா இருக்கு இப்போ வரைக்குமே இந்த ‌போன்னாலயு சரி அவங்க இருக்கிற சூழ்நிலையு சரி அவ இருக்கிற வட்டாரமு சரி ம்
சினிமா சினிமாவு ஒரு விதத்துல அது தூண்டுதல் தான ஒரு தூண்டுதல் வந்து அந்த ஏஜ்ல இந்த அட்ராகஷன் அதெல்லா ஒரு லிமிட்டா அந்த ஏஜ் பசங்க பெண் பாக்குறது அதல்லா ஒ ஒரு பெரிய தவறா சொல்ல முடியாது ஆனா இவனுங்க அடுத் த லெவல்ல எங்கயோ போய்றாங்க இப்போ நீங்க இது கேள்விப்பட்ருப்பியா தெர்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஃபைவ் இயர்ஸா இல்ல டென் டூ ஃபிப்டீன் இயர்ஸ் பேக்கான்னு தெரில சென்னைல சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல ஒரு நைன்த் ஸ்டண்டர்ட் படிக்கிற பைய ஒரு டீ ச்சர வந்து குத்திட்டா கத்தில கேள்விபட்டீங்ளா
ஆமா ஆமா டீச்சர் க்ளஸ் எட்த்துட்ருக்கு போது தான சொல்றீங்க இல்ல ஆ ஆ கேள்விப்பட்ருக்க ஓ
பக்கத்து பக்கத்து எங்க தெரு பக்கத்து வீடுதா
ஓ
அவ வந்து இந்தி இந்தி ஏதோ சரியா படிக்கலயோ என்னவோ டீச்சர் என்னதோ சொல்லிக்குறாங்க
ஆ ஆ
அதுக்கு அவங்க அப்பா வந்து இந்த பேக்கெட் மணி அதெல்லா கட் பண்டாய்ங்க போல இருக்கு
ஆ
அதுல கோவப்பட்டு மிஸ்ச குத்திட்டா அப்ப அந்த‌ ரித் ரித்திக் ரோஷன் படோ ஏதோ வந்துச்சாமே அது படோ அக்னி பாத்தா அக்னி பாத்தா ஏதோ அது ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா அஞ்சு தடவயோ ஆறு தடவயோ அந்த சீன நெறைய தட ரீப்பீட்டா பாத்துருக்கா அந்த படோ நா பாக்கல அது ஏதோ குத் துற சீன் அதுல வருமான் தெரில எனக்கு அந்த இதுல ஏதோ அந்த மாரி வருதுன் நினைக்கிற அவங்க அம்மா அப்பா அவன வளக்கலங்க இன்னொருத்த யாரோ என்ன பண்ணிருக்காய்ங்க கொழந்த இல்லன் சொல்லிட்டு அவ தம்பி கிட்ட அந்த ஒரு பையன வளக்க குடுத்துருக்காங்க
ஆஹா
ஆனா அவ ஒரு நாலஞ்சு மாசத்திலே வெளிய வண்ட்டா போல இருக்கு அது பணோ இருக்கு நல்ல பணோம் ப பணவுள்ள பார்டி
ஆ ஓகே
பார்த வெளிய வந்துலாம அந்த டீச்சரு வந்த அழகான போ பெண் குழந்தைங்கன் நெனைக்கிற
ஓகே
ஓ அந்த லைஃப் போயிர்ச்சில்ல ஃபேமிலியோட லைஃப்பு
ஆமாமா
நைன் ஸ்டண்டர்டு படிக்கிற பைய இப்ப யாருக்கு அந்த குருர புத்தி இருக்குன் நமக்கு கண்டே புடிக்க முடியாது
கண்டிப்பா
நம்ம வந்து பாட சொல்லி கொடுக்குறோமா எடுத்துக்கிறது ஒன்து எடுக்கலனா அவனுது முடிஞ்சு போச்சு
ஆமா
நம்ம கண்டிச்சு அடிச்சு கம்ப்ளைன் பண்ணி இது பண்ணி அந்த காலத்து நானா ஸ்கூல் படிக்கும் போது வெளுப்பாய்ங்க சார் என் ஃரெண்ட்ஸ் எல்லா போட்டு அவன வெளு வெளு வெளுப்பாய்ங்க முட்டிய பேத்து முட்டிப்போட்டு உக்கார வப்
ஆமா
அப்பற ஆ ஊ னு பேக்குல ச சத்த போடுவாய்ங்க தவர அதோட அவ்ள முடிஞ்சு போச்சு இப்ப உள்ள பசங்கள நம்ம அத எதிர்பாக்க முடியாது நீட் எக்ஸ் ம் சொல்லுங்க
இப்போ வந்துட்டு இந்த பசங்க வந்து மூவி பாத்துட்டு அவனுடைய ஹீரோயிசம் அப்படின் சொல்றானுங்க ஆனா அது புல் அண்ட் ஃபுல்லாவே அவங்க எல்லா ஒரு வில்லன் கேர டர் தா அவனுக்குள்ள உருவாகுது ஹீரோவாகன்ற முறைல வில்லன் கேரக்டர் தா அவ வளத்துக்கிறா
அவனுக்கு ரியாலிட்டியோ அவ ரியாலிட்டி எப்ப புரியுனா அவனுக்கு ஒரு கல்யாண ஆகி கொழந்தனு வரப்போல கஷ்ட நஷ்டங்கள் தெரியுங்க இப்ப இந்த இதுல வந்து இந்த டீனேஜர்ஸ் என்ன பண்ண என்ன வேணா பண்ணலா ஏன்னா அவங்க கான்சிகவன்ஸ் தெரியாது அதனால அவங்க கண்ட்ரோலு கெடையாது என்ன வேணா பண்லானு உள்ள மனநிலையா அவங்க இருக்கறனால நம்ம வந்து ஒன்னு பண்ண முடியாது நா என்ன ஆச்சுவலா சொல்னு நெனச்சன சேர் பன்னனு பதினாறு வருஷ முன்னாடி சொன்ன டீச்சரா இருந்தாங்க அப்ப சக்கரம்சர் பொம்பள புள்ள சரிங்ளா அந்த புள்ள என்ன பன்னுது ர் அன்னிக்கு டூர் போர மாரி இருதுச்சு அன்னிக்கு ஈவினிங் ஒரு சார் வந்து சார் சார் இந்த பொண்ணு பாருங்க சார் அப்டி வந்து பயந்தாரு என்னய என்னய சொல்லியானா அது பொண்ணு எல்லா கேல்ஸ் தா அந்த செக்க்ஷனு செகண்ட் ஸ்டாண்டர்டு அதுல ஒரு புக்ல பொம்ம வரைஞ்சிரு நாலு பொம்ம நாலு பொம்மைல மூனு பொம்ம இந்த பொம்பள புள்ளைங்க ஃபிரண்டு செட்டு
ம்ஹும்
ஒரு பொண்ணு வந்து அது புடிக்காத பொண்ணு பஸ்ல இருந்து எறங்கணு நீ அங்க நிக் ங்கத நீ இங்க நிக்கனு கத்தி எடுத்து வந்துர்கு பேக்ல
ஓகே
குத்தணுனு சொல்ட்டு ஆள் பதினாறு பதினாறு வருச முன்னாடி சொல் ங்கான என்னடா இது அப்பறோ அப்ற என்ன பண்ணிருக்கு இன்னோனு என்ன இன்னா கற்பம்புச் சிய சாவுடிச்சு தண்ணில போட்டு கலக்கி கொடுக்கணுமா அதுக்கு இந்த மயக்க அது என்னடா இது பரவால டீச்சர் கூட ஆச்சரியமா இருந்துசு நா அது வரைக்கு பேங் கிங்லலா ஒர்க் பண்ண கால் சென்டர் பேங்கிங் கடைசில ஐடிக்கு வந்திருந்தா அனா ஒன் இயர்ல டீச்சரா இருந்த ரண்டாயிரத்து பத்துல அப்பதா என்னடா இது இப்புட்லா இருக்குது ஸ்ட்ரயிட்டா பிரின்சிபல்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட இங்கப்பாருங்க அத பாத்தா வரு அதுல ஒரு பொண்ணு பிரின்சிபாலோட பொண்ணு
ம் ம்
பேய் கம்ப்ளைண்ட் பன்ட்ட இந்த மாரி இருக்கு நாலு பேர்ல அந்த மூணு பொண் ணு என்ன பண்ணிருக்கு இந்த ரெண்டாவது பொண்ணு இருக்குல ஸெகண்ட் ஸ்டான்டர் தான எல்லாரு அதுல ஒரு ஹோம் ஒர்க் மிரட்டி அந்த பொண்ண பண்ண வைக்கிறது எப்டி
ஓ
ஆ ரைட்ரா இது ஸெகண்ட் ஸ்டான்டட் பதினாறு வருஷ முன்னாடி சொல்ற அத இப்ப எப்டி இருக்குனு தெரிலனு எனக்கு எம்மாடி இந்த ஸெகண்ட் ஸ்டாண்ட பொண்ணுகு என்னங்க தெரியு இது எல்லா சீரியல் தான
கண்டிப்பா
சரி அப்போ அம்மா இப்ப வந்து நேர போகுனு சொல்லி டிவிய பாத்துனு இந்தாலு கூட இருந்து தா புள்ளயயும் கெடுக்குரோன்றது யாரு சிந்திக்கறதுல்ல
ம் ம்
அது பாத்தன்னு பதியுது
ஆமா
பழயது வீட்லருந்து எடுத்துட்டு வந்திருகுல்ல பேக்ல
ஆமா
அப்போ ரொம்ப ஆச்ரியமா இருந்துது எனக்கு
ம்
அப்பறம் பாத்த ஸெகண்ட் தேர்டு போர்த் பிள்ளைங்களே எல்லா விஷயங்களு தெரிது மெச்சூரிட்டியா பேசுறீங்க
ம்
நம்மலா வந்து டென்து வரைகுமே வாய தொறந்தது இல்ல
ஆமா சரி வைங்க ப்ரோ கூப்பட்றான்
ஆ சரி கூப்பட்றங்க